ஹலோ கேக்குதா
ஆ என்து கேக்குதாடா
உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவா கேக்குதுங்க
ஏய் நெறைய பேரு கொஞ்ச பேருக்கு மட்டு நல்லா கேக்குது உனுக்கு மட்டு இப்டி கம்மியா கேக்குதா
உங்க வாய்ஸ் கட்டாய் கட்டாய் கேக்குதுங்க
இல்ல இப்ப ஓகே வா
இப்ப கூட கொஞ்சோ ஓகேங்க ஆ இப்ப கேக்குதுங்க
ஆ சேரி சேரி
ம்
ம் நா இப்போ தா போய் அமாவாசைக் சாப்பாடு குடுத்துட்டு
ம்
ஆ அதுக்கு தா வெளிய இருந்த நானு போயி ஒரு எயிட் மெம்பர்ஸ் காச்சி
ம் ம்
எயிட் மெம்பர்ஸ்க்கு குடுத்துட்டு ம் தண்ணி பாட்டுலு அப்ளு தாத்தா வாய்ங் குட்த்தாங்கோ
ம் எவ்ளோ தண்ணி பாட்லு
தெரியில ஹாஃப் லிட்டருது எயிட் பாட்டில்ஸ் வாங்கினு வந்தாங்கோ
எட்டு பாட்டலு தமிழ்ல பேசுங்க எட்டு பாட்டலு
ஆ எட்டு ஏ எட்டு பாட்டுலு வாங்கினு வந்தாங்கோ ஆ உங்களுக்கு குடுத்துட்டோ
ம்
அதுக்கப்புறமா சாப்பாடு எங்க ஆயாக்கு குடுத்துட்டு வந்தோ
ம்
எல்லாருக்கு சேந்து அதுக்கப்மா தாத் பா வந்து எங்க அப்பா வந்து எங்க மா மாட் டுக்கு வாழப்பழோ வாங்கி குட்த்தாங்க
ம்
அமாவாசன அன்னிக்கு ஒரு நால் பேருக்கு சாப்பாடு போட்டா பசங்களுக்கு நல்லது அப்டின் தா நாங்க செஞ்சிங்கறோ
காங்க நந்த நல்துதா நல்து
ம் ஆ நல்லது தாங்க நடக்குது இப்போ எங்கேயாவது எங்க பசங்க போறாங்கன்னா அவுங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் கெடையாது நம்ம நால் பேருக்கு சாப்பாடு போட்றதுனால அதுவே ஒரு பெரிய விஷ்ய இல்லையா
அது எப்டி நீங்க நெனைக்கிறீங்க
ம் அவுங்க சாப்ட்டு தானாங்க இருக்றாங்க பட்னி இல்லையல்ல
இப்ப மையப் பேஞ்சிருக்குனானே நெனைக்கு நெனச்சதே இல்லங்க மைய பேஞ்சிட்டே இருக்குங்க வெயில்ல தா போட்ணு இந்த மேட்டு
ஆஹாஹா
ச்ச
என்ன மேட்டு அந்த மேட்டா அதுக்குதான் எப்பயுமே ரெண்டு செட் வச்சு நான் வரும்போது இப்போ ஒரு செட்டு் எடுத்துன்னு வரேன்
ம் இன்னைக்கு கிளீனிங் வறாங்களோ எங்க சரி போடுது மாப் போட்டு சரி போனும் நானு வீட்டு்ல இப்போ கிளீன் பண்ணிட்டா வீ வெளிய உள்ள வீட்டு உள்ள இருக்கிற சத்தல்லாம் வெளியே போயிடும் வீட்டுல அந்தம்மா வந்த அந்தம்மா மாப்
குப்பை
ஆ அவங்க வந்தா அவங்க மாப் போட்டுப்பாங்க வெளிக்கும்
ஆ சரி சரி
வீட்டு உள்ள இருக்கு மாப்போட்டா சரியிடும்
ம் நேத்திக்கு எங்கள் அம்மா வாட்ஸ்அப்பில ஒரு ஃபோட்டோ அமுச்சாங்கங்க எனக்கு அது பாத்தோடனே பயம் எத்துச்சு
என்ன போட்டோங்க
பேப்பர் கட்டிங்கு பேப்பர் ஆட் நியூஸ் மேல வந்து தமிழ்ல சொலறேன் நானு அது வந்து தெலுங்கு பேப்பரு ஒரு மெடிக்கல் ஷாப் ஓனர கர்நாடகா கார் வந்து அரெஸ்ட் பண்ணிட் ட்டு போயிட்டாங்க அப்படின்னு
எங்க கர்நாடகாலியா ங்க
இல்ல பொங்கனூர்ல இருந்து
யாருங்க அது
பொங்கனூர் மெடிக்கல் ஷாப் எனக்கு பயம் எத்துக்குச்சிங்க எனக்கு அந்த பெ நியூஸ் காலையில ஹெட்லைன் படு சொனே டென்ஷன் வந்துருச்சு ஏன்ன்னா எங்கள் தம்பியும் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கான் அவனோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சுங்க ஃபுல்லா அதுக்கப் அப்புறமா உள்ளே போய் அந்த நியூஸ் ஃபுல்லாக படிச்சதுக்க அப்புறமா தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு யாரோ அ ஏதோ மெடிக்கல்ஸங்க எ எங்கள் இதில ஆ என்ன சொல்றது கோகுல் சர்க்கிள் ஆண்ட ஒரு மெடிக்கல் ஷாப்பு
ம்
அவங்க வந்து அந்த மெடிக்கல் ஷாப்ல ட்ரக் வச்சு ட்ரக் வச்சு விற்கிறாங்களா
ஆமாங்க அது எனக்கு தெரியும் ஆல்ரெடி நானும் வாங்கியிருக்காங்க அது எங்க இருக்குன்னா கோகுல் சர்க்கிள்ல அது என் டி ஆர் அது இருக்கும் பாருங்கலெ
நீங்க ஏன் வாங்கனீங்க
அது நான் வாங்கலங்க ஃபர்ஸ்டு நான் சொல்லற கேளுங்க அது எங்க ஃப்ரென்ட்ஸ் வாங்கியிருக்காங்க நான் பாத்துருக்கேன்
கணேஷ் மெடிக்கல்ஸ்
சொல்லது கேளுங்க அங்க எப்படினா கட்டிங் மெயின் அது கட்டிங் தான் பாபப்பாங்க
ம்
கட்டிங் சைட் சைட்ல எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்டைலா முன்னாடி இருக்கறாங்க பாருங்க
ஆமா
ஆந்தான் அதுக்கு கீ
ம் அப்படிப்பட்டவங்கள கூட நீங்க ஏன் சேந்தீங்க
அல்லாரு கூண்ட சேர்ந்தாதான் உலகம் எப்படி இருக்குதோ தெரியுதுங்க
தெரிஞ்சுக்கணுங்க அதுக்குன்னு நம்ம அந்த வழியிலே இப்ப போய் இப்ப நீங்க ஒரு வேளை அது கையில இருக்கும் போது நீங்க மாட்டீங்கன்னா அது எப்டி இருக்கு
என்னங்க நீங்க இதுவே டென்ஷன் பண்றீங்க தப்பு தப்பு பண்ண மாட்றங்க இல்லங்க லைஃப்ல இதுவோட நான் ரொம்ப பாத்துருக்காங்க என் லைஃப்ல ஆஹ நானு தண்ணி குடிக்கலங்க ஆனா தண்ணி குடிப்பிச்சாங்க தெரியுமாங்க
ம் அதா எப்டிங்க
எப்டிங்கன்னா ஜூஸுல போட்டு ஜூனியர்ஸு சீ சீனியர்ஸு அப்ப நான் ஒத்தனே ஒரு ரூம்ங்க செவன்த் கிளாஸ்ல ஏழாங் கிளாஸ்ல அல்லாரு என்ன விட பெரியுங்களா
ம் சரிங்க
எடுத்துட்டு வந்து ஜூனியர்ஸ்க்கு குடுப்பாங்க ஜூனியர்ஸ் தெரிஞ்சு குடிக்க மாட்டாங்க ஜூஸ்ல கலந்து அவுங்களுக்கே தெரியாத ஜூஸ்ன்னு ஆச வச்சு குடுப்பிக்கிறாங்க அட வேணான்னாலு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க ஃபோர்ஸ் பண்ணி குடுப்ப வக்கிறாங்க அது இல்ல நானு நானு குடிச்சிருக்க நானு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லா ஃபேஸ் பண்ணிருக்க வீட்ல சொல்லல அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லா இப்ப ஹாஸ்டலுன்னாவே எனக்கு ஒரு பயோ செப்பரேட்டா இருந்தாலு ஒரு பயோ இப்டி நெறைய நடந்துட்டு இருக்கு
செவன்த்லயே ஏழாவது படிக்கும் போதே நீங்க குடிச்சீங்களா
ஆமாங்க ஏழாது படிக்கும்போது தாங்க நா ஃபஸ்ட்டு குடிச்சிருந்த
ம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாஸ்டலுக்கு போனதே ஏழுந்தா ஏழுதா நெனைக்கிறே
ஆமாங்க வீட்ல சொல்ல முடியாது என்ன பண்ண முடியு சின்ன பைய ம் சொன்னா அதெல்லா சொல்லிக்கனு இருக்லா பொண்ணு பொண்ணுங்கானு பொண்ணுங்கான பையன ஃபேஸ் பண்ணனுங்க
ஆ அப்ப இப்ப ஏ வந்து அவுங்க அம்மா மேல அவுங்க மேல டிபெண்ட் ஆவுறீங்க
யாரு டிபெண்ட் ஆவுலேயங்க ஃபேஸ் பண்ணிட்டு தா இருக்கேங்க இப்ப கூட அம்மா அப்பான்னு சொல்லலங்க நானே இப்ப ஃபேஸ் பண்ணி ஓடிங்கற வீட்ல டைம் குடுக்க மாட்டேன்றாங்க அதா பிரச்சன பெரிய பிரச்சனையா இருக்கு ஆ திட் ட்டு தா இருக்கங்க டைம் வேணுன்னு சொல்லிட்டு தா இருக்கங்க இன்னு இப்பவு ஃபீ ஜென்ரேஷன் எப்டி போயிட்டு இருக்கன்னா பாய் பாயி அப்டி போயிட்டு இருக்குங்க உங்களுக்கு தெரிய மாட்டேந்து ஆல்ரெடி ஏ ஃப்ரெ ஆ சொல்லாதீங்கனா கேளுங்க எப்டி இருக்கும் தெரியுமா ஒரு ஸ்கூல் லைஃப் ஒரு ஸ்டுடென்ட்ஸ் ஸ்கூல் லைஃபு உள்ள இருக்குங்க இவ்ளோ பிரச்சன ஓ அல்ல நம்ப ஒகட் ஒன்னு ஒன்னு ஒன்னு நாராயணா ஒன்னு ஒன்னு ஒன்னு சைதன்யா இப்டி படிக்க வச்சாங்கல்ல அங்க அங்க ஃப்யூ அங்க பசங்க எப்டி இருக்காங்க பாக்கணுங்க
ம் எங்களுக்கு தேவையே இல்லை நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ப மட்டு தாங்க ஆ கண்டினியூ பண்ணணு
நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணுனா அது எப்டி தெரியுங்க நம்பளுக்கு நல்ல ஃப்ரெண்டஷப் கெட்ட ஃபிரண்ட்ஷிப்னு பாத்தா தெரிஞ்சுடுமா இல்லில்லா பழகுனால் தா தெரியு இங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ பாதி பேர் எப்டி பண்ணிருக்காங்கன்னா செவன்த் கிளாஸ் எத்து குட் குடிக்க வச்சு நானு எஸ்கேப்புங்க நம்ம நானு செப்பரேட்டா என் பெட்டு யாருக்கு அட்டாச்சிங்ல இருக்காது கொஞ்சோ
ஹலோ
ரொம்ப பேர் அவுங்க ஏதேதோ பண்ணிருக்காங் ஹலோ ஆ சூ
கேக்குது ஹலோ
லோ கேக்கலையாங்கா
ஆ கேக்ல நடுவுல நடுவுல கட் ஆகுதுங்க உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுது
அதா என் ஃப்ரெண்ட்ஸே நெறைய பேர் சூசைடுக்கூ ட்ரை பண்ணிருக்காங்க
ம் எல்லாத்துக்கு அது தீர்வு கெடையாது கெடைய இல்லையா
கெடையாது ஆனா போயிடுச்சே அவ பாய் பாய் அவ போய்டானே பாய்
ம் அப்போ அவனுக் அவெ ஒரு கோழ எந்த பிரச்சனையா இருந்தாலு வெளில சொல்லணு
சொல்லனு என்ன சொல்லுனு சொல்ல முடியாத பிரச்சனைங்களங்க பொண்ணுங்களுக்கெல்லா சொல்ல முடியாதுங்க இந்த பிரச்சன டீச்சர்ஸ்
சரி உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க
அப்பா கிட்ட கூட சொல்ல முடியாதுங்க நா ஏ சொல்றேங்க நா என்ன பொண்ணா பையனா ஃபேஸ் பண்ணனு லைஃப்ல நெறைய சேலஞ்சஸ் ஒன்னு ஃபேஸ் பண்ணணு கோ கோழ மாதிரி உக்காரக்கூடாது என் லைஃப்ல நா கோழ மாதிரி இல்லங்க நா ஃபேஸ் பண்ணிட்டுதா இருக்கே என்ன நெறைய காலேஜ்ல இருந்து கூட நிறுத்திட்டாங்க இது மேல ஆப்போ சொன்னா கூடோ
ம்
ம் ஏ ஆர் கிளாஸ்லயே தித்திட்டாங்க ஏ ஆர் கிளாஸ்லயே நான் ஒரு சார் ஒரசிட்டங்க இந்த ரீசன் வல்ல
ரி சரிங்க
என்னால என் ஃபிரரெண்ட்ஸ் பிரச்சன ஃபேஸ் பண்றாங்கங்க அதா நான் காலேஜ்
ம் ம்
உங்களுக்கு தெரியமாட்டேங்து வெளிய சொசைட்டி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா இப்போ கேர்ள்ஸ் லே கேர்ள்ஸ்லந்து பாய்ஸு பாய் கேர்ள்ஸ்லந்து கேர்ள்ஸ் அப்டி சேஞ் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரிய மாட்டேங்கு இந் சொசைட்டி
பாதுகாப்பா இருக்க கத்துக்கணு
பாதுகாப்பா இருந்தாலு நம்மல்ல வுடமாட்டாங்குங்க எதோ ஒன்னு கலந்து குத்துட்டா நம்மளுக்கு என்னா தெரிய போது சொல்லுங்க ம்
அ உண்மதா ம் உஷாரா இருக்கணு
ம் அதுதா ஜாப்ஸ் கூட இப்போ குங்க ஜாப் பு கூட அதுக்குதா கொஞ்சொ பயம் பயமுதா அடுக்குது ஹெரியர் ச்சாலும்
ம் நல்லாதங்க ம் இப்போ உங்களுக்கு எத்தன முடிஞ்சிருக்கு இருவத்தி ஒம்போதா
என்னாதுங்க இருவத்தொம்போது
அ பேச வேண்டியது இருவத்தி ஒம்போது முடிஞ்சிருக்கா
இருவத்தி ஒம்போது முடிஞ்சிருக்கு நெனைக்கிறேங்க லாஸ்ட் கால் ஒன்னு இருக்குங்க
ம் செரிங்க உங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷொ அ
ஆங்க பாயிங்க ஆ
ஆ உங்களோட பேசினது ரொம்ப சந்தோஷங்க இருக்குறங்க
ஆ ஓகேங்க பாய்ங்க
ஆ நீங்க இருங்க இன்னொன்னு இன்னு இருங்க
ஆ
என்னவோ சொல்ல வந்தீங்க
அவுங்க ஹவுஸ் எக்ஸ்கெல்லரிங் பண்ணிட்டு இருங்க்காங்க சென்னைல
அப்டியா ஆமா எனக்கு தெரியு ஆ அது இல்லல்ல நா வேற ஒருத்தங்க கிட்ட பேசுனே யாருன்னு ஒண்ணு சொல்லல ஆ ஒரு டெய்லர்கிட்ட நா பேசிருக்கே நேத்திக்கே பேசுனே
நேத்தியே பேசுனீங்களா இல்லங்க ஏ பேர் சொன்னாங்களா
இல்ல
ம் என்ன சொன்னாங்க என்ன அது
டெய்லர்ன் சொன்னாங்கோ
ஆ சென்னை
ஹலோ ஆ சென்னை தா சொன்னாங்க
ம்
சரிங்க இருக்குறேங்க
ஆ ஆங்க பாய்ங்க
பாய் பாய்